கேக்குதுங்ணா சொல்லுங்கண்ணா கேக்குதுங்ணா
எப்பிடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
அண்ணா அண்ணா சவுண்டு ரொம்ப மெதுவா கேக்குது
ரொம்ப கம்மியா கேட்குதா எல்லாரும் அதான் சொல்றாங்க இப்ப அதான் சொல்றாங்க எனக்கு நார்மலா தான் கேட்குது
ஓகே ஓகேங்கண்ணா நான் சும்மாதாங்கண்ணா இருக்கேன் நீங்க
சும்மா இருக்கீங்களா எதா படிச்சிருக்கீங்களா
ஆ
என்ன படிச்சி இருக்கீங்க
பி ஏ பி ஏ பி ஏ இல்லன்னா ஹிஸ்ட்ரி
ஹிஸ்ட்ரியா பரவாயில்லையே ஹிஸ்ட்ரியிலாம் படிச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப புடிக்கும் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பற்றி எனக்கு அதாவது தெரியாதது புக்ஸில் எதாவது சொல்லுங்க
நான் வேணா பாத்து சொல்றேன்னா
பார்த்து சொல்றீங்களா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்டட் இன்றீங்க பாத்து சொல்றேன்றீங்க
ஆண்ணா ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்டட்னா அப்டே எல்லாம் தெரியனுமாண்ணா
இல்ல என்ன கதலாதான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு தான் எனக்கு தெரிஞ்சதான் சொல்றேன் படை எடுக்கிறது இது ஹிஸ்ட்ரி அப்பறம் வந்து ஆ ராஜா இது அது அதானே ஹிஸ்ட்ரியியா இருக்கும் வேற என்ன ஹிஸ்ட்ரி இருக்கும்
ஆண்ணி நானு இருபத்தி ஒண்ணுல முடிச்சேன் இப்ப இருபத்தி ஆறு ஆயிருச்சு இன்னும் ஞாபகம் இருக்குமா
ஓ அப்டி சொல்றீங்களா ஹிஸ்டரினுன்னா நான் அப்பனா கல்யாணம் ஆயிடுச்சா
ஆ
ஓ அதனாலயா நான் நினைச்சேன் ஸ்டூடெண்ட் கொரலு கொரலுக்கு பத்தாதுமோ அதான் நேற்று படிச்சு இன்னிக்கி அந்த மாரி குரல் மாரி சின்னப்பிள்ளை கொழந்த குரல் மாரி இருக்கு
உருட்டுங்கண்ணா நீங்க உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுவீங்க
அப்பனா பொயின்றீங்களா
ஆ
உண்மையாலுமே இல்லன்னா எதுக்கு படிப்பு பற்றி பேசுறேன் நானு சேரி அவங்க வந்து படி சின்ன பிள்ள செரி நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியவே தெரியாதே ஆ இவங்க இப்பதா புடிச்சுட்டு முடிச்சிட்டு வந்துருக்காங்க நமக்கு புது ஹிஸ்ட்ரி ஏதாது சொல்லுவாங்க அப்டிங்காத தான் கேட்டேன் நான்
நான் படிச்ச ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது நான் முடிச்சு இப்ப கேட்டாலா தெரியாது
செரி எங்கள மார்தான் எல்லாம் இருக்கீங்க ஐய்யய்ய அப்டி கஷ்டப்பட வேண்ணா எல்லாம் எங்கள மார்தான் இருக்கிறீங்க நாங்க மேக்ஸு மேக்ஸ்சு சயின்ஸ்சூ பிசிக்ஸ்சு படிச்சு வந்து அது அதுதான் கஷ்டம் அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஹிஸ்ட்ரிநா தே என்ன முகலாயர் பட இத்தனை பே ஊரு வருஷம் பேரு பிசி பிசி அதான் நான் கதையா இருக்கும் அது ஈஸி அப்டின்னு நான் நினச்சிப்போம் நினச்சிப்போம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும் பிரச்சன
எங்களுக்கு அந்த வருஷோ அந்த பேரு இவிங்கள விங்க படைய எடுத்தாங்க இந்த வருஷம் அதெல்லாம் ஞாபகச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னா
அதுவே கஷ்டமா அப்ப டான் டீட்டா சைன் டீட்டாலா ஈசின்றீங்க
அப்பல்லா இல்ல ஒவ்வொருத்தங்க டி டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொருத்தங்களுக்கும் கஷ்ட்டந்தான் இப்ப எங்களுதே எங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு உங்கள்து கஷ்டம்
ம் அப்டிதானா அப்ப ஹிஸ்ட்ரியு கஷ்டம் தான்றீங்க அப்ப நீ நாங்களாம் நினைச்சிட்டு இருக்குறது பொய்யின்றிங்க
ஆமா ஆனா ஒரு இப்போ ஒரு டென் மார்கே எடுத்துட்டீங்னா உங்களுக்கு ஒரு டென் மார்க் எத்தன பேஜ் வரு
ஒரு டென் மார்க் ஒரு பேஜ் வரு அவ்ளோதா
எங்களுக் அப்பல்லா இல்ல எங்களுக்குலா ஒரு பதினஞ்சு பேஜாது வரு அந்த ஒரு டென் மார்க் பதினஞ்சு பேஜ்னா அதுல எத்தன வருஷ இருக்கு எத்தன பேர் இருக்கு
அத திரக் இஸ்டினாவே அதா இஸ்டினாவே திரைகதை வசனம் தான அப்ப எழுதிதான ஆவணு
ஆ அதுல போய் கத எழுதினீங்னா ஃபெயில் பண்ணிருவாங்க
அதெல்லா படிச்சு பாப்பாங்களா அவ்ள கதையு
ஆமானா நாங்க ஸ் சீனியர் பேச்சுல்லா கேட்டு கதையா எலுதி விடுங்க எலுத்து நல்லா இருந்தா போதுங்மாங்க அதெல்லா கேட்டு எழுதுனா அவ்ளோதா பேப்பரு அரியறு பேப்பர் தா
சரி இந்த இந்த ச இதுக்கு வந்து வேலை வாப்பும்பது ரெக்குயர்மெண்ட்டு கம்மியா தா இது நெறைய இருக்குமே வரயே மாட்டாங்க அப்பனா ஈஸியா வேல கெடைக்குமே கவர்மெண்ட் ஜாப்ஸ் அது அப்டினு டிஸ்ட்ரிக்கு
அப்புல்லா ஒண்ணு இல்லயேங்ணா
அப்புல்லா இல்லயா
ம் இப்ப யாரு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி படிச்சுவங்களுக்கு வேல தரேன் சொல்றா
இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லா இருக்கும்ல
கவுர்மெண்ட் எக்ஸாம்கானா
ஆ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு அங்க போட்டி போடுறவங்களே கம்மியா இருப்பாங்கல்ல இப்ப நீங்க வந்து சாதாரண இதுக்கு க போட்டி போட்றவங்க ஹிஸ்டி படிச்சவங்க கம்மியா இருப்பாங்க பட் வேக்கண்ட்டு அதிகமா இருக்கு அப்ப அந்த இதுக்கான வாய்ப்புகள் கொஞ்ச அதிகமா இருக்குல அத தெரியில தெரிஞ்சு பேசரன் நெனச்சிக்க வேண்டா எனக்கு இஸ்ஸி பத்தி இந்த அது இருக்கிற இதெல்லா ஒன்னுமே எனக்கு தெரியாது ஹிஸ்ட்ரி என்ன படிப்பீங்கனே தெரியாது எனக்கு
ஹிஸ்ட்ரில ஒண்ணு இல்லங்ண்ணா எனக்கு தா புடிக்கு புடிச்சுதா நா எடுத்த
அ
ஆனா கடைசில ஏண்டா எடுத்தோன் ஆய்ச்சு
ஆ இந்த கிதிரை கதை வருசல்லா எல சொல் வருசல்லா கேக்க சொல்றானுங்க
வருஷோல்லா எப்டின்னா ஒரு டென்மார்க்குக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு
ம்
ஒரு பத்து
ம்
ஆ வந்துட்டாங்கக்கா சாரி னா
ம் சொல்லுங்க
அதுக்கே ஒரு நெறைய இயர்ஸ் வந்து நியாபக வச்சுக்க வேண்டிதா இருக்கு
ம்
அப்ப பாஸ் ஆவுணுனா
நா என்ன நெனச்சிட்டு இருந்தன்னா ஹிஸ்ட்ரில்லா படிச்சிருந்தா இந்நேரோ அகழ்வாய்ச்சர் அந்த மார்லாம் போயிருக்கலாமேனு ஆசப்பட்
அதுக்கு அதுக்கு தா ஆசப்பட்டு எடுத்தேன்
ஆ
கடசில ஆ
அதெல்லா வி இதுவே கஷ்டமா இருக்கு எங்க போய் அங்கல்லா
பீ ஜி போட்டனா அப்புறம் பீ ஜி ப் போட்ட அப்புறம் ட்ராப் அவுட் அயிட்டேன் மறுபடியும் டிகிரி போட்டு படிக்கணும் பாப்போனா
ம் அதான் அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களோ
ஆமாணா கல்யாணம் பண்ணி வெக்கல கல்யாணம் பண்ணிட்டு வந்ட்ட
வெரி குட் எப்டியோ ஒண்ணு நல்லபடியா நடந்துச்சுல அதுக்கு பி அது கூட படிச்சில்லாம கல்யாண மாகுறது தா பெரும் பாடாருக்கு
ம்
ம் பொண்ணு கெடைக்கிறது தா கஸ்டமா இருக் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க நாங்க என்ன பண்றது
அப்பல்லா ஒண்ணு இல்லன்னா
அதுக்காக இப்டி பேசுறனு நெனச்சுக்காத எனக்கு கல்யாண ஆகி ரெண்டு கொழந்தைங்க இருக்கு சும்மா காட்டியு சொல்ற நானு தெரியுமா ஏற்கனவே சொல்லி இருக்கனோ
ஆமாண்ணா
ம் ம் ம் சேரி அப்புறம் என்ன சமயலு
இங்க பொதினா சட்னி
ம்
அப்புறம் இருமா அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல்ணா
சோகமா சொல்றீங்க நீங்க சமைச்சீங்களோ
ஆமாண்ணா
அதனால தான் சோகமா சொல்றீங்க யாரா சமைச்சு குடுத்துருந்தா சந்தோஷமா சொல்லிருப்பிங்க
ஜாலியா இருக்கும் உக்காந்து சாப்றதுனா நல்லா இருக்கும் ணா நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடறதுனா அது நல்லா இருக்காதுல்லணா ம்
என்னதா எங்க ஒய்ஃப்கிட்ட கேக்குறமாறி கேக் என்னதான் பண்ண புடிக்கும் உங்களுக்கு
எங்களுக்கா போற எப்படி யாராவது சமைச்சு உங்கள மாறி நாங்க இருக்கணும் நீங்க எப்படி ஜாலியா நீங்க வெளியலாம் நல்லா உங்களுக்கும் வெளியே கஷ்டம் இருக்கு இல்லலைன்னுலாம் சொல்ல நாங்க வீட்டுல குழந்தைய பாத்துட்டு நாங்க சமச்சு அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதுல வந்து ஒரு நாலு ரிலீஃப் குடுங்க
ஒரு நாள் ரிலீஃப் குடுத்தா போதுமா
ஆ எனக்குல்லாம் எத்தன நாள் குடுத்தாலும் பத்தாது
இதுனா மொத்தத்தில்ல வந்து வேலைக்கு போறது ஈசி வீட்டில இருந்து சமையல் செய்றது
அப்ல்லாம் அப்படிலாம் இல்லணா நீங்கன்னா வெளியே போறீங்க நாலு எடத்து த்துக்கு போவீங்க நாங்க வீட்டுக்குள்ளேயே இருப்போம்
ஆ வீட்டுக்குள்ளயே இருந்தனால சொல்றீங்க ஆ சேரி உங்க வீட்டுக்கார உங்க வீட்டுக்கார ரெண்டு நாளைக்கு சமைக்க சொல்லுங்க
ஆ சமைப்பாங்களேண்ணா
ஆ அப்புறம் என்ன நீங்க ஒரு நாள் காலைல நீங்க சமைங்க நைட்
அப்டி அப்டிதாண்ணா போய்ட்டு இருக்கு
ம் ம்
இருந்தாலும் பத்தல எங்க வீட்டுல வந்து எப்படின்னா கா எங்க அம்மாவே சமச்சிருவாங்க அந்த மாரி இருக்கணு
ஓ எல்லாமே அவுங்ளே செய்யணு இப்ப கால்ல எந்துருச் சு உங்க வீட்டுக்காரு வந்து காலைலக்கி மதியான்த்துக்கு நைட்டுக்கு செஞ்சு வச்சுட்டு க வேலைக்கு போயிர்னு வந்து திரும்பியு திரும்பியு நைட்டுக்கு சாந்தரொ வந்து அவரு உங்ளுக் டீ போட்டு குடுத்துட்டு
டீ காஃபிலா அதெல்லா
அதல்லா குடிக்க மாட்டீங்க அப்ப அது ப்ரச்சன இல் ல நைட் டிஃபன் செஞ்சு வச்சுட்டு பசங்கள ஸ்கூல் கூட்டிட்டு வந்துட்டு அவுங்களுக் சாப்பாட்லா பண்ணி குடுத்து திரும்ப வேலக்கி போயர்னு காலைல எந்திர்ச்சு
ஆமாண்ணா
ஆ வெரி குட் இப்டிதா எல்லாருமே ஆசப்படுறீங்க நான உங்கள மட்டு சொல்ல
இப்போ நீங்க எப்டினா நீங்க உங்க வீட்ல உங்க அம்மா சமச்சிருப்பாங்க இங்க வந்து ஒய்ஃப் தா சமைக்கிறாங்க அவுங்க அம்மா இல்லனா உங்க ஒய்ஃப்பு நீங்க அப்டி அந்த சமையல் அந்த இதுக் கே போ மாட்டீங்க சமச்சாலுமஒரு நாள் ரெண்டு நாள் அப்டிதா நீங்க ஃபுல்லா பொறுப்பெடுத் பண்றீங்ளா இல்ல அது மாரிதா எங்ளுக்கு நாங் கல்யாணத்துக்கு முன்ன நால்லா சமச்சே எனக்குலா
ம் செரி ஒன்னு சொல்றே தப்பா நென்ச்சிக்க மாட்டிங்கல
ம் ம்
நீங் வேலைக்கு போறீங்களா நீங்க ம் நீங்க வேலைக்கு ந போங்க ஆ ஆ நா ந ந நா வந்து ஆம்பளைங்ள பாயிண்ட் ஆஃப்ல சொல்றே நானு நீங்க வேலைக்கு போங்க ம் அ ஒரு ஒரு ஒரு ப நீங்க ஒரு அமௌண்ட் ட்ட எர்ன் பண்ணி அது குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்க நீங்க சொல்லாமலேயே அவரோட உங் வீட்டுக்கு வர பர்டன் இருக்கு பாத்திங்ளா ஃபினான்ஷியல் பர்டன் ஆம்பளைங்களுக்கு வந்து இன்ன சொல்லுங்க நா புருஞ்சுக்கோங்க பண்ணிருக்கலா கண்ட்னியூ பண்ணுங்க ஃபெனான்சியல் பர்டன் அவுங்களுக்கு நீங்க கம்மி பண்ணாவே ஆம்பளைங்களுக்கு வந்து உடல் ரீதியா பண்றது கஷ்டப்பட மாட்டாங்க அவுங்களுக்கு வந்து ஃபுல் மென்டல் இதுதா உடல் ரீதியா அவுங் நீங்க கஷ்டப்பட்டு செய்ற சமையல எங்களுக் ரொம்ப ஈஸியா தோணு ஈஸியா பண்ணிட்டு போயிரோ பெரியவ ஏன்னா அதோட ரொம்ப பர்டனான வேலைய பாப்பாங்க அவுங்க அவுங்க ஃபுல்லா மென்டல் தா மென்டலி அவுங்களுக்கு வந்து ஃப்ரீ குடுத்தியா அவுங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபிசிக்கலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பெரும்பாலு ஆம்பளைங்களுக்கு வந்து ஃபெனான்ஷியலி இது தா ப்ரச்சனைகள் இருக்கு அத ஓரளவுக்கு நீங்க குடுத்துருக்லா ஓரளவுக்கு நீங்க இன்ன நல்லா குடுக்குறீங்க வச்சு க்கோங்களே ஃபெனான்சி அதாவது அவுங்களுக் ஃபெனான்சியலா ஹெல்ப் பண்றது நீங்க சம்பாறிச்சு நீங்களே வச்சுக்கிறது இல்ல அவுங்களுக்கு உதவிகள் நீங்க செய்யம் போது நீங்க வேலைக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவுங்களே வந்து உங்களுக் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாவு நார்மலா நடக்றத சொல்றே அது நீங்க செஞ்சிருகலா நா நா ஒரு ஆம்ப்ல இதுலர்ந்து சொல்ணும்ல அவுங்க அவுங்க
புரியுதுணா நீங்ளு வெளிய போய் கஷ்ட தா படுறீங்க இல்லன்னு சொல்ல
இல்ல சொல்றே நானு அந்த மாரி நீங்க இது பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்காரு இன்னொ வந்து கேக்காம நீங்க என்ன சொன்னிங்க கேக்காம எதிர்பாக்குறீங்க நா சொல்லி செய்ய கூடா து நாங்தா வர்னு அங்க வேல அவ்ங் எடுத்து போட்டு பண்ணு அப்டின்னு இருக்கனும்னா இதுல்லா நீங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கெடைக்கும் அவ்ளோதா
எனக்கு செய்யவே வேண்டாண்ணா எனக்கு நானே பாத்துக்கறே
இப்பையே இப்ப மொதல்ல செய்யணுனீங்க
இல்ல இல்ல அ எனக்கு செய்ணுன்டு இருக் க்குது உன்னொரு சைடு பிள்ளைய பாத்துக்ட்டா போது நானே சமச்சுக்கிறேன்ட்ருக்கு
நீங்க அந்த மாரி போயிற்றீங்க அது இல்ல அது எல்லாரு அதா சொல்றீங்க எங்க ஒயிஃபு ஆன சொல்லி பசங்க ரெண்டு பேத்தியு பாத்துக்கோங்க நானே எல்லா சம்ச்சுக்கறே அப்டின்ட்ருவாங்க அப்படின்றாங்க ஒருக்காலத்துல இப்டி கொழந்தைய பாத்துக்கலா வேலைக்கு போய்ட்டு கொழந்திங்களும் பாத்துகிட்டு சமச்சு முடி பண்ணிக்கின்றீங்க இருந்தா நாங்க பாத்துக்கறமே இல்ல இல்லல்ல நா என்ன சொல்றேன்னா நா வீட்டு நா வந்து என்ன சொல்றேனா நீங்க வந்து உங்களோட பொய்ஷன் அப்பப்ப எடத்துக் தகுந்மாறி மாறிக்கிறீங்க என்ன சொல்றே இன்னைக்கு வந்து உங்க போரடிச்சு போச்சு நீங் சமைக்கிறது ரெடியா இருக்கீங்ன்னா சமச்சி டக்குன்னு மாறிக்கிணு இன்னைக்கு பிள்ளைங்கள பாக்க ரெடியானீங்ன்னா நீங்க சமைக்க போயிர்னு அப்படினு உங்க ஆமா ஆம்பளைங்களுக் டக்குனு மாறாது இன்னிக்கினில்ல எப்பியுமே நா தா சமைக்கணு சம்ச்சுருவாங்க திடீர்னு உங்களுக் போர் அடிச்சு போச்சுனு வெச்சுகோங்களே இன்னிக்கு பிள்ளைய பாத்துக்கோங்க பிள்ளைங்க ரொம்ப சண்ட போட்டாவோ உங் தொந்தரவு பண்ணுதுனா நீ பிள்ளைய பாத்துக்கோ நா போயி சமைக்கிறேனுவீங்க இன்னைக்கு வந்து பிள்ளைங்க அமைதியா இருக்குன்னா வந்துனா நா சமைக்கிறே நீங்க பிள்ளைய பாத்துக்க மாத்தி பேசுவீங்க இதெல்லா வந்து ஆம்பளைங்கள புரிஞ்சுக்க முடியாது மென்டலி நாங் கொஞ்சொ இதுதா ஆம்பளைங்க வந்து அந்தளவுக்கு அ பொம்பளைங்கள புரிஞ்சுக்கிவே முடியாது அந்த மைண்ட் செட்டுக்குல்லா போ முடியாது இன்னைக்கு என்ன மனநிலை இக்கிங்கன் யாருக்கு தெரியு உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு தெரியுமா என்ன மனநிலை இருக்கீங்கன்னு அ அதுனால வந்து ஆம்பளைங்களுக் தெரியாது அதனால வந்து அவுங்களா அப்படித்தா இருப்பாங்க நீங்க மைண்ட் செட்ட புரிஞ்சு நீங்கதா சொல்லணு ஓகேங்களா சும்மா இந்த இதுக்காக வந்து பேசுன நானு தப்பா நெனச் க வேண்டா ஓகேங்களா டைம் முடிஞ்சு போச்சு டைம் முடிஞ்சு போச்சுன் நெனைக்கிறே பாக்கலா ஆ ஆ செரி ஓகே